ஹலோ வணக்கம் தோழி நல்லா இருக்கே தோழி ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்க தோழி ஒரு நாலு நாளா கண்டினியூவா வீட்டுல வேல இருந்தது எங்க மா மாமியார் வந்து பயணத்துல இருந்து வந்திருந்தாங்க
சரி
அதனால கொஞ்ச அதிகமா ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போயிட்டுருந்தாங்க அதனால வேலைகள் அதிகமா இருந்தது அதனால நா கொஞ்சோ பிஸியாவே இருந்த
ம் எப்படி இருக்கு தோழி இப்போ ஆ ன் இன்னிக்குதா கொஞ்ச ஃப்ரீயா இருக்கீங்களா இப்போ எல்லாரு வந்து அவுங்கள பார்கறதுக்காக அடிக்கடி வருவாங்க இப்போ
கண்டிப்பா ஆமா நம்ம இப்போ வந்து ஒரு வார் லாஸ்ட் வாரம் ஃபுல்லா நம்பளுக்கு வந்து அதிகமான வேலைகள் இருந்துட்டே இருந்தது இப்போ இன்னிக்குதா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கே இன்னிக்கு ஈவினிங்க்கு மேல தா தெரியு யார் வராங்க இன்னிக்குனு சொல்லி
அப்டிங்களா நீங்க ரொம்பதா பிஸியா இருக்கீங்க தோழி
ஆமா தோழி கொஞ்சோ அதிகமான வேலைகள் கால்ல ஏந்தா டி போட்ணு நாஸ்ட்டா வெக்கணு ம் வீட்ல வந்து அ கெஸ்ட்டுல்லா தங்கிருந்தாங்க
சரி
ஆ அதனால நாஸ்ட்டா செய்யணு அதுக்கப்புறமா ஒன் அதுக்கப்புறமா அது சாமான் தொலுகணு அதுக்கப்றமா லன்ச் பண்ணணு சாப்பாடு வெக்கணு அதுக்கப்மா திரும்பவு முசாமாக்கழுவணா விட கிளீன் பண்ணோ திரும்போ கெஸ்ட் வன்ட்டாங்க ஈவனிங்கு அவுங்கள ஜூஸ் லா போட்டு குடுத்து நம்ப சிரும்ப பஜ்ஜில்லா சுட்டு சாப்ட்டோ நேத்து
கண்டிப்பா தோழி இந்த மாரிதா ஒரு இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்ட்டாங்கன்னா அவுங்கள பாக்குறதுக்குள்ளயே நமக்கு டைம் பயிடு அவுங்கள பாத்து பாத்து செய்யணு
ஆமா ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு நேரத்துக்கு வராங்க ரெண்டு ரெண்டு பேர் மூணு மூணு பேரா கைக்குமா ரிமோட்மே ஆஃப் கரீயே அதுனால நம்ம வந்து பாத்துட்டே இருக்கற மாரி இருக்கு
கண்டிப்பா தோழி கஷ்டமாதா இருக்கு ஒங்களுக்கு
ம்
இருந்தாலு பாத்து நீங்ளூ அந்த டைமுக்கு கொஞ்சோ கொஞ்சோ ஓய்வெடுத்துக்கோங்க
கண்டிப்பா ஆமா இது இனிமேல் தா இன் ஒரு நாலு நாளா கொஞ்சோ ஓய்வு எடுக்கறதுக்கு டைமே இல்ல நம்ம நம்ம படுக்கற டைம் ல கெஸ்ட்ல்லா வந்துட்டாங்க
அப்படிங்களா கொஞ்சோ ஓய்வு எத்துக்க ஏனா நீங்க ஒடம்பு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாக்கறதுக்கு கொஞ்சோ நிம்மதியா இருக்கு நீங்க அப்பறமா உங்களுக்கு ஒடம்பு கரெட் இல்லன்னா ஆமா கொஞ்சோ பாத்து செஞ்சுக்கணு ஏனா நமக்கு பசக்க இருக்காங்க அவுங்கள பாத்துக்கணு வீட்ட பாத்துக் கனு நம்ம நல்லா இருந்தாதா எல்லாமே பாக்க முடுயு
கண்டிப்பா ஆமா தோழி நா என்ன பண்றது தோழி வீட்ல வந்து நம்மளுக்கு கெஸ்ட் வந்துட்டே இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சோ அவங்கள கவனிக்கணுல அப்பதான ஒரு அவுங்களுக்கு குடுக்குற மரியாத மாதிரி இருக்கு நம்ம அலட்சியம் படுத்தா நம்ம வீட்டுக்கு யாரு வர மாட்டாங்க நம்ம வந் து ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம அவங்கள வந்து கொஞ்சோ கவனிக்கணு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நீங்க கர கரெட்டா சொல்றீங்க ஆமா அவுங்களுக்கு மரியாத குடுக்குற விதிமு நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்ல துன்னு எனக்கு தெரிது ஏனா ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா அவுங்க கூடயே நம்ம வீட் டு நல்லது சேந்து வருதுனு நா கேள்விபட்டே
கண்டிப்பா ஆமா தோழி அப்டிதா சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து வர்ற ஆளுங்கள நம்ம வந்து நல்லா கவனிச்சு அனுப்பனு அப்பதா வீட்டுக்கு வந்து அ ம் ம் இது வரு என்ன சொல்றது ம் வீட்ல வந்து நல்லா வளர்ச்சி வரு வீட்லயு நல்லாமே இது ஆமா எல்லாமே வீட்
மே அ நல்லாருக்குனு ச கேள்விப்பட் டேனா நல்லதுதா விடுங்க நீங்க பண்றீங்க அந்த இது உங்களுக்கு கெடைக்கட்டு கடவுள் உங்களுக்கு குடுக்கட்டு
கண்டிப்பா தோழி ம் நானு நீங்களு வந்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு புண்ணியோ சேரட்டு நம பண்ற ம் இதுக்கு நம்மளுக்கு புண்ணியோ வந்து சேர போது அவ்ளோதா கொஞ்சோ அஜஸ்ட் பண்ணிக்கிட்ட நம்மளுக்கு வந்து நல்லதீஸ்கு நல்லதே நடக்கு அவ்ளோதா
அவ்ளோதா தோழி நானு அதே மாரி தா பண்ட்டு இருக்கே தோழி எனக்கு சில டைம் வந்து ரொம்ப கஷ்டமாயிருது ரொம்ப வருத்தமா ஆயிருது கொஞ்ச டென்ஷன் ஆயறே பி பி ஹை ஆயிருது எனக்கு இருந்தாலு வேற வேல வேற வழி இல்ல என்கிட்ட அதுனால நா பண்ணிட்ருக்கே செரி பாக்கலா விடுங்க
என்ன சொல்றது இந்த உலக வாழ்க்க வந்து கொஞ்ச நாள் தா அதுக்கப்பறமா எல்லாரு ஒரே எடத்துக்கு தா போகணு நம்ம வந்து கொஞ்சோ அஜஸ்ட் பண்ணிகி த்தா நம்மளுக்கு நல்லது நம்ம இன்னைக்கி வந்து கொஞ்சோ அஜஸ்ட் பண்ணிக்கிட்ட நாளைக் வந்து நம்மளுக்கு நல்லது நடக்கு நாளுக்குவ நாளைக் வந்து நம்மளுக்கு பாத்துக்கறதுக்கு ஒரு யாராவது கடவுள் ஆள் குடுப்பாங்க நம்மதா பாத்துக்கணு ம் நம்ம செய்யிற புண்ணியோ தா நம்மளோட பசங்களுக்கு சேருது
கண்டிப்பா தோழி அதுதா நெனச்சு நானு பண்றே இருந்தாலு சொல்றீங்கல்ல கஷ்டத்துக்கு மேல கஷ்டோன்னு அந்த மாரி நெலம ஆயிருது இப்போ
ஆமா ஆமா நம்மளுக்கு கொஞ்சோ கஷ்டோ இருக்கற டைம்ல தா எல்லாமே கஷ்ட த்தம்மா செய்ற
எல்லாமே கஷ்டமா வருது எல்லா கஷ் டமாவே முடியுது அந்த மாரி ஆகுது நீங்களு ப்ரே பண்ணுங்க தோழி கண்டிப்பா எல்லாம் மாறு ஒரு நாள் ஒரு நாள் மாறு
கொஞ்சோ என்ன சொல்றது நம்ம கொஞ்சோ பொறுத்து போனா எல்லாமே நல்லதுக்கேன்னு நெனைச்சிட்டு போகணு தோழி அவ்ளோதா ஏ எ என்ன நடந்த கூட அதுல ஏதாவது கடவுள் வந்து நல்லது வச் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நெனைச்சுட்டு போயிர்ணு
கண்டிப்பா தோழி அப்படிதா நெனச்சிட்டு இப்ப போறோ பாக்கலா கண்டிப்பா நல்லதே நடக்கு
ம் ம் சொல்லுங்க தோழி உங்களுக்கு என்ன காரத்துல என்ன புடிக்கு உங்களுக்கு
அப்புறோ தோழி நீங்க சொல்லுங்க தோழி உங்க மாமியார் என்ன கொண்டு வந்தாங்க
எனக்கு வந் எனக்கு வந்து எங்க மாம்மன்னா மாமியார் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க எ பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க
சரி
பையனுக்கு டிரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க எ ஹஸ்பண்டுக்கு வாட்ச் எடுத்துட்டு வந்தாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ம் எல்லாமே நல்லாருந்தது தோழி வேல நம்மளு யோசிச்சு எடுத்துட்டு வந்ததே
ஆமா பெரிய விஷயோ ஆமா கண்டிப்பா இப்ப போற எடத்துல ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்ல எ நறைய பேர் இருக்காங்க அவங்கள சுத்தி அவுங்க யோசிச்சு கொண்டு வரதே பெரிய விஷ்யோ தா கண்டிப்பா அது பெரிய விஷ்யோ தா ஏன்னா எல்லாத்தையு யோசி
அவங்க போனது வந்து அவங்களோட பயணத்துக்கு போனது வந்து அவுங்களுக்காக அந்த எடத்துல அவங்க வந்து டைம் எடுத்து நம்மளுக்கு யோசி ஆக்சுவலி வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயமாருக்கு அது எல்லாரு புரிஞ்சுக்கணு யாருக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு வாங்கிட்டே வரணுன் சொல்லி ஒண்ணு இது இல்ல
ஆமா ஏனா அவுங்க போற எடோ அந்த மா ரி அவங்க அங்கருந்து நமக்காக ப்ரே பண்ணிட்டு வந்தாலே அதுவே பெரிய கிஃப்ட்டு
கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க அவங்க பண்ற ப்ரேயரு நம்மளுக்கு நல்லது கடவுள் நனப்ப நன்னா நடக்குன் சொல்லி நம்ம நெனப்போ
தா அவங்க போயிட்டு வந்து அவங்கள நம்ம சந்திச்சு அவங்கள அவங்க கிட்ட கொஞ்சோ பேசுறதே எனக் தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷ்யோ அத தவர்ந்து வேற எந்தயையு எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது
கண்டிப்பா தோழி எல்லாருக்கு அது நீங்க சொல்ற மாதி ரி எல்லாருக்கு அந்த உணர்வு இருக்கணு தோழி அவுங்ககிட்டர்ந்து என் எதுவு எஸ் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அவுங்ளா வாங்கிட்டு வந்தா அவ்ள் டைம் எடுத்து வாங்கிட்டு வரதே பெரிய விஷ்யோ அதுல வந்து நம்ம வந்து அவுங்கள அதிகமா ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவுங்கள்க்கு என்ன சொல்றது ஏஜ் ஆய் ச்சு அ சின்ன பொண்ணு நெனச்சி இருந்தாங்கன்னா யங் பசங்க இருந்தாங்கன்னா படிச்சவங்கலா இருந்தாங்கன்னா அவுங்கள்க் வந்து ச சுத்துறதுக் கொஞ் சௌரியமா இருக்கு ம் ஒரு என்ன சொல்றது வயசான ஆளுங்கள்க்கு வயசானவங்கள் க்கு வந்து கஷ்டோ அவுங்க நடக்கறதே பெரிய கஷ்டோ அவுங்கள்க்கு மூச்சுவாங்கு அந்த நேரத்துல வந்து அவுங்கள வந்து நம்ம எது ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவுங்களால முடியிது செய்யறாங்க அவ்ளோதா அதா நம்ம பாத்து இது பண்ணிக்கணு அவுங்ககிட்ட நம்ம அதிகமா எக்ஸ் பண்ண கூடாது நீங்க இது வாங்கிட்டு வந்தீங்க வ அது வாங்கிட்டு வர்ல இவுங்கள்க் வாங்கிட்டு வந்தீங்க எங்கள்க் வாங்கிட்டு வர்லன் சொல்லி நம்ம வந்து அவுங்ளுக் இன்னு உங்கள வந்து கேட்டு துன்புறுத்த கூடாது
கண்டிப்பா கண்டிப்பா அங்கருந்து பிரே பண்ணாங்க தா நம் நம்ள நம்ம பேர சொல்லி ப்ரே பண்ணாங்களா அது கேட்டாலே பெரிய விஷ்யோ எனக் தெரிஞ்சு எவ்ளோ பெரிய எ டோ அங்கருந்து கடவுள் வந்து முன்னாடியே கேப்பாங்கன்னு நா கேள்விப்பட்ருக்கே டைரக்டா கேப்பாரு அங்கருந்து பிரே பண்ணா சோ அவ்ளோ பெரிய எடத் துலருந்து பிரே பண்ணிட்டு வந்திருக்காங்கனாலே பெரிய விஷ்யோ எனக் தெரிஞ்சு அதுதா அங்க வந்து போய்ட்டு வந்த அப்பறமா கேக்கணு
கண்டிப்பா ஆமா தோழி கடவுள் கிட்ட போய்ட்டு ந அவுங்க வந்து ப்ரே பண்ட்டு வந்ததே பெரிய விஷ்யோ செரிங்க தோழி சொல்லுங்க நீங்க என்ன விரும்பி சாப்புடுவீங்க காரத்துல என்ன பிடிக்கு உங்கள்க்கு
குல்ல எனக்கு வீட்ல செஞ்ச பிரியாணி ரொம்ப புடிக்கு
அப்டியா தோழி
பிரியாணி அவ்ளோவா புடிக்காது எனக்கு இந்த வீட்ல செய்றோ இல்லியா நம்ம வீட்லயே செஞ்சு நம்ம சாப்பட்ற பிரியாணி எனக்கு ரொம்ப புடிக்கு
ம்
அது தவந்த்து எல்லாமே சாப்புடுவே தோழி இதுதா ரொம்ப புடிக்கு அதுதா ரொம்ப புடிக்கு அந்த மாரில்லா இல்ல எல்லாமே சாப்புடுவே
அப்போ ஆட்டு உறுப்புகள்லா சாப்டுவீங்ளா
ஆ அதுவு சாப்டுவே அதுல சில ஐட்டம்ஸ் எனக் புடிக்காது அ அது மட்டு நா சாப்பிட மாட்டே அத தவந்து வேற எல்லாத்தையு சாப்புடுவே
ம் அந்த ஆட்டு உறுப்புகள்லா நம்மள்க்கு ஒடம்புக்கு நல்லதுன் சொல்வாங்க தோழி இந்த என்ன சொல்றது மூள ம் மூள வந் சாப்ட்டா மூளக்கு நல்லது இ இத் இதயம் சாப்ட்டா இ இருதயத்துக்கு நல்லது
கண்டிப்பா இல்ல அதெல்லா நா சாப்புடுவே அதெல்லா சாப்புட் வே நா நா வந்து நா சாப்படாத ஒரே விஷ்யோ அந்த ஃபில்டர் பண்ணுவோல்லியா
ஆமா அந்த போட்டி
போட்டி இல்ல ஆ கேசான்னு சொல்வாங்க
அப்டியா தோழி
ஆ அது மட்டு தா எனக்கு புடிக்காது அது கொஞ்ச கொழ கொழன்னு இருக்குமா அதனால எனக்கு புடிக்காது அது ஆனா நா எப்பயாச்சு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிருவே
அப்டியா நல்லதுதா தோழி எல்லாமே சாப்புணு இந்த ஆட்டுக்கால்லா நல்லா சாப்டணு தோழி
ஆ அதிரெகு ரொம்ப புடிக்கு நா சொல்வே ஹஸ்பண்ட் கு கூட ஆட்டுக்கால் குருமா வச்சு பூரி செஞ்சு சாப்புட்ணு அப்டிச் இப் இப்போ வந்து இப்பதா நம்ம ஃபுல்லா கறி எல்லா சாப்ட்டு இப்போதா முடிய போது இ டைம் எடுத்து அப்பறமா தா சாப்புணு இப்டி சாப்புடவே கூடாது கறிக்கிட்ட போயிட்டு
கண்டிப்பா தோழி ஆமா தோழி ம் என்ன சொல்றது நம்ம வந்து ஆட்டுக்காலு இந்த மாதிரில்லா கி எல்லா உங்களுக்கு யூ டூப் செயலிலயே நல்ல நெறைய அதிகமா வீடியோ வருது கொலாஜன் அதிகமா இருக்கு அது வந்து உங்களோட என்ன சொல்ற மஸ்ல்ஸ்குல்லா நல்லது என்ன சொல்றது எ ஏஜ் ஆயிட்டு அப்புறமா உங்களுக்கு ம் கால் முட் டுக்கால் முட்டுக்காலுக்கு உங்களுக்கு நல்லது எல்லாத்துக்கு வந்து கொலாஜன் நல்லதுன் ச் சொல்லி இந்த என்ன சொல்றது சிக்கன் கா கால்லன்னா இப்போ உங்களுக்கு அதிகமா சூப்லா வெச்சு சாப்புடுறாங்க கொலாஜன கர்ட் பண்றாங்க அதுல இருந்து உங்களுக்கு
கண்டிப்பா ஆமா இதெல்லா ரொம்ப நல்லது தோழி எனக்கு தெரிஞ்சு அந்த எலும்பு வகைகள் சூப் வெச்சு நம்ம சாப்ட்டா நம்ம பசங்களு கூட இப்ப குடுத்தா அவங்க வயசான வரைக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு
செரிங்க ஓகே தோழி நம்ம மீண்டு பேசலா நன்றி
கண்டிப்பா தோழி நன்றி வணக்கம்